வணக்கம் ஆ வணக்கம் ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி ஆ என்னா தோழி சாப்பாடெல்லா ஆயிடுச்சுங்களா காலை உணவு முடிஞ்சுடுச்சுங்களா
இல்லங்க தோழி இனிமேதா சமைக்கணு
காலை உணவு இன்னு ஒன்னு செய்யல
அமா தோழி நீங்க சமச்சிட்டீங்களா
இன்னு இல்ல தோழி காலை உணவு வந்து தோழி சமைக்க ஆரம்பிக்கள ஏனா எனக் ஒரு கால்ல எழுந்திருச்சிருக்கே தலையெல்லா வலிக்குது ஒன்னு வேல ஒன்னு செய்யல தோழி இனிமேதா சமைக்க ஆரம்பிக்க ணு
தோழி ஒடல்நெல சரியில்லியா என்ன
ஆ உடல்நிலை தா தோழி சரி இல்லதா இந்த ஃபோன எடுத்து வச்சு பேசிகி ட்ருக்கறது வந்து காது தலயெல்லா வலிக்கிது தோழி ரொம்போ அ ம் போன் பேசிட்டுக்குறது
சரிங்க தோழி இன்னைக்கி நாளு எப்டி தோழி எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி அங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்க தாத்தா பாட்டி உங்க அம்மா அப்பா எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
உங்க அம்மா எங்க தோழி
எங்க அம்மா வந்து ஆ மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க தோழி
என்னாகன்னு அது என்ன தெரியு அது என்ன ப்ரச்சன அவுங்க மருத்துவமனைக்கு போயிருக்குறாங்க
ம் போன் அதாவது கால்ல எலும்பு ட்டிவ்ஷன் ஆயிட்டு எலும்பு ஆ ஆமா தோழி கால் எலும்பு முறிவு
எப்டி வே என்னாச்சு என்ன பண்ணாங்க தோழி
எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டையில கால கொஞ்சோ ப்ரச்சன ஆயிட்டு தோழி
சரி இது எப்பலருந்து நடந்தது
இது வந்து ஒரு ஒரு வருடம் ஆயிடுச்சு தோழி கடன் நடந்து
என்ன தோழி
ஒரு ஆறு மாசோ ஒரு வருடோருக்கு அதுனால காலு கொஞ்சோ அந்த எலும்பு வந் து முறிஞ்சிட்டுங்கிறதுனால அத வந்து கட்டு போட்டு செரி பண்ணணு சொல்லிருக்காங்க
செரிங்க தோழி
ஆனாலு மருத்துவமனையில பொயிட்டு பாத்துருக்கப்போ நாட் டு மருந்து தந்துருக்காங்க தோழி ஆனா இன்னு சரியாகல
சரிங்க தோழி
அதுனால இன்னைக்கி இன்னைக்கி நேராவே வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ட்டு போனாங்க ரயில் வண்டிய விட்டுட்டாங்க
என்ன
ரயில் வண்டி இருக்குல அத விட்டு மிஸ் பண்ணிட்டாங்க
ஓ அதாவது ஒ தொ தொலை தூரோ போயிருக்காங்களா
ஆ தொலை தூரோ போலான்ட்டு போனாங்க காலையில கெளம்பி
செரிங்க தோழி என்ன ஊருக்கு தோழி போயிருக்காங்க
இப்போ வந்து அந்த ரயில் வண்டிய விட்டதுனால இப்போ வந்து பெரியாஸ்பத்திரிக்குதா போயிருக் டாங்க
ம் செரிங்க தோழி செரிங்க ஒன்னு புரியாம இருக்குனு சொல்ல வறீங்க
இல்ல தோழி
ரொம்ப முடியாம இருக்காங்க அப்டின்னு சொன்ன வரீங்களா
ஆமா தோழி
ம் ம் சரிங்க தோழி
இங்கியாது நீங்க கால் செரியாகதுக்கு ஏதாவது மருந்து சொல்ல தயாரா இருக்கீங்களா
ஏ என்ன சொல்லு புரியல
நீங்க எதோ செரியாகறதுக்கு எதுவும் மருந்து சொல்ல தயாரா இருக்கீங்களா
இல்ல தோழி அது அதுவ அதுவந்து எனக்கு நாட்டு மருந்து பத்தி எனக்கு அத பத்தி எனக்கு எதுவு தெரியல தோழி அதாவது காலு அ அதாவது எலும்பு எலும்பு சம்பந்தமா அப்டிங்கு பொழுது நிச்சயமா வந்து நம்ம மருத்துவர தா பாக்கணு இது நம்மளா வந்துட்டு செய்ய கூடாது அதுவே நமக்கு தேவயில்லாத ஏதாது ஒரு தேவையற்று போதைகள ஏற்படுத்தி விட்டுரும் அதனால நம்ம எதுவு செய்ய முடியாது
செரிங்க தோழி நம்ம வீட்ல எத்தன பேர் தோழி
என்ன சாய்
தோழி வீட்ல எத்தன பேர் தோழி யார்யார் இருக்கீங்க
எங்க வீட்ல எத்தன எங்க வீட்ல எங்க நானு என்னோட கணவரு என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரு தோழி என்னது பெரிய மகளு அப்புறோ சிறிய மகளு ரெண்டு தோழி ரெண்டு மகள் ஆனா அது லண்டன் ஸ்வீட்டு
புள்ளைங்கனா சேட்ட பண்ணுமே சேட்ட எது பண்றாங்களா தோழி
ஆ அதுதா தோழி அவுங்க பண்ற சேட்டையில தா தோழி இப்ப எனக்கு தல அடுத்திருக்கு அப்டின்னு நெனைக்கிறே ரெண்டு பேரும் பொழுதுக்கு அவுங்க ஒரு நாலு பொழுதுக்கு அடிச்சிக்கிறாங்க தோழி அடிச்சிக்கிறாங்க சண்ட போடுறாங்க சண்ட தா தோழி எங்க வுட்டுல பொழுதுக்கு ஓடுது தலையே வலிக்குது சண்ட போடுறாங்க அப்டி என்னகிட்டயு வந்து திரும்பி எனக்கு அப்டே டென்ஷன்னு மண்டைக்கு போய் அவுங்க சண்ட போடுறது எனக்கு அதிகமான கோவத்த உண்டாக்கிறது நா என்ன என்ன செய்யறதுன்னு தெரில தோழி அப்டியே பள்ளிளேயு கொண்டு சேத் இல்ல
சண்ட எதுனால வருது ஃபர்ஸ்ட்டு
அப்டின்றதுனால ஒரு பத்து நாள் விடுகைகள் விட்டுருக்காங்க அதனால என்னென்ன படி அவுங்க பள்ளியில சேர்க்கவு முடியல இல்ல தோழி அது அது அதாவது தோழி அவுங்கள வந்து என்ன செய்றது என்ன செய்றது என்ன தோழி ரொம்ப ஒவரா பண்ணுறன்னு தெரிஞ்சே ஒவரா பண்றாங்க
செரிங்க தோழி என்ன படிக்கிறாங்க தோழி ரெண்டு பேரு தோழி என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும்
என்ன புரியல தோழி
என்ன படிக்கிறாங்க
ஆ ரெண்டு பேருமா தோழி ஒரு ஒரு ஒரு பொண்ணு வந்து தோழி ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க ஒருப் அ இன்னோரு பொண்ண வந்து மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க அவுங்க ரெண்டு பேரு சண்ட போட்டுக்குறதுதா தோழி நமக்கு வந்து தலையே வலி ப்ரச்சனை இல்ல உடம்புக்கு நமக்கு உடம்புக்கு தேவயில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடுக்குறாங்க இந்த ஆறாம் வகுப்பும் மூன்றாம் வகுப்பும் படிக்கும் பிள்ளைகளுக்கு கு சரியான ஒரு ஆ இப்புடித்தா நடந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு புரிதல் இல்லாதது தது ஒரு மிகப் பெரிய காரணமா இருக்குமுன்னு நெனக்கிற தோழி புரிதல் வேணும் தோழி கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வேணு
புரிஞ்சு கவலைப்படாதீங்க தோழி
என்ன தோழி
கவலைப்படாதீங்க புரிஞ்சுப்பாங்க கூடிய சீக்கிரோ
அதுதா தோழி புரிஞ்சுப்பாங்கனுதா தோழி நானு நெனைக்கிறே ஏனா புரிஞ்சுக்குற மாதிரியே அவுங்க இல்ல அதா என்ன செய்யிறது அப்டின்றது தெரியுது தோழி ம் ஒரே தலைவலியாவே இருக்கு அவுங்க கூட எனக்கு
கம்பு எடுத்து அடிங்க தோழி
நா எ அதா அவுங்குளுக்கு நானு வந்து இதெல்லா செஞ்சு குடுத்துட்டு சொல்லி அது என்னாது டிராயிங் எல்லா எப்டி வரைகிறது எப்டி நோட்ட எடுத்து வச்சு என்ன அது நேரம் எப்டி செலவழிப்பது அப்டி எல்லா சொல்லி அவுங்களுக்கு நறயா குடுத்துருக்கே ஆனா தாண்டி அவுங்க இப்டி பண்ணிட்டு இருக்குறாங்க
ரெண்டு பேர்ல யாரு தோழி வாலு
ஏ இவுங்க அம்பது பர்சன்டேஜ் அவுங்க ஐம்பது பர்சன்டேஜ் இவுங்க குறைச்சல்ல அவங்க கூடல கெடயாது அவுங்க கூடலே இவங்க கொறச்சலோ கெடயாது இருவருமே சரிசமமா இருக்கக்கூடியவர் தா உங்க வீட்ல நீங்க வந்து அக்கா தங்கச்சி எல்லா என்ன என்ன பண்றீங்க
என்னங்க தோழி
ஒங்க வீட்ல அக்கா தங்கச்சி எல்லா
தோழி நீங்க பேசுறது கேட்கவே மாட்டுது கொழந்த கத்துறதா கேக்குது
சொல்லுங்க தோழி
நீங்க ஏதோ கேட்டீங்களே தோழி கேளுங்க
வீட்ல ‌நீங்க அக்கா தங்கைகள் எல்லா எப்டி ‌சொல்லி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு கேட்ட
நாங்க ‌சண்டல்லா போட்டுக்க மாட்டோ தோழி அதல்லா சின்ன பருவ இப்போ கொஞ்ச புரிதல் வந்துருச்சி
அதனால எந்த சண்டயு போட்டுக்க மாட்டீங்க
சண்ட போட்டுப்போ தோழி கை சண்டல்லா கெடையாது
உங்க வாய் சண்ட மட்டுந்தா
ஆ அவ்ளோ தா தோழி
ம் அதே மாரிதா இங்க வந்து தம்பி கொஞ்சோ ஹெல்ப் பன்லானு நடந்துட்டு இருக்கு ஐ இது அதாது நம்ம சொல்ல போனா நம்ம இருக்கு சின்ன பிள்ளைங்கள வந்து கை சண்ட போட்டுக்கிறாங்க உங்கள மாரி ‌‌‌‌‌‌கொஞ்ச பெரிய பிள்ளை ஆனான வாய் சண்ட போட்டுக்குறாங்க சரியா என்ன மாதிரி ‌‌ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் எந்த சண்டையு இல்ல அப்பதா எங்குளுக்கு ஒரு ஓ இப்டிதா அப்டின்ற மாரி ஒரு புரிதலே எங்களுக்கு வருது தோழி
அப்டியா தோழி
சரிதா தோழி
வாழ்க்கைய வாழ்க்கைய பத்தி ஒரு சின்ன பாடம் சொல்லுங்க தோழி
உங்க வீட்ல தோழி இப்போ வந்து கோழி தோழி யே உங்க வீட்ல கோழி அந்த மாரி என்ன எதுவு இருக்கா தோழி உங்க வீட்ல
ஆ இருக்கு தோழி
இருக்கு
கோழில்லா இருக்கு
ம் ம் சரிங்க தோழி கோழி ஆடு மாடு அதெல்லா இருக்கு
ஆ எல்லாமே இருக்கு தோழி ஆடு மட்டு இல்ல
ஆடு மட்டு இல்ல கோழில்லா இருக்கு அது எப்டி தோழி மாடெல்லா வச்சி பாத்துக்குறீங்க அதோட பராமரிப்பு எல்லா எப்டி தோழி
மாடு வந்து அது ரொம்ப பத்திரமா பாத்துக்கணு அழச்சிட்டு போய் மேய்றதுக்குல போய் விட்டு அங்க உக்காந்து கொஞ்ச நல்லா பாத்துக்கணு பத்தரமா தண்ணி வைக்கணு வைக்க வைக்கணு
தோழி உங்களுக்கு மாடு எல்லா பாத்துக்க தெரியுமா தோழி
தெரியு தோழி
ஆ மாட்டவந்து
அதா தோழி வீட்ல வீட்ல வந்து நம்ம கட்டி போட்டு வக்கல் வச்சு தண்ணி வச்சு அது புண்ணாக்கெல்லா வச்சு பாத்துக்கணு பத்தரமா
செரிங்க தோழி அததா உங்களுக்கு விரிவா அத பத்தி சொல்ல தெரியுமா தோழி
அது தெரியாது தோழி நமக்கு செய்முறைதான் செய்யத்தெரியும்
விரிவ அதை பத்தி எதுவும் தெரியாது இல்லல்ல இப்ப உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாவு யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அதை வந்து பாத்துருப்பாங்க இல்லையா சோ அத எப்படி பாத்துக்கறாங்க என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு நீங்க அதை பாத்துருப்பீங்க அத பத்தி உங்களுக்கு அவங்கபாட்டுக்கு என்னென்ன செய்வாங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு விரிவா பேச தெரிலைங்களா
அவ்வளவெல்லா பார்த்ததில்லை தோழி கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்திருக்கே
கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் பெரிய அளவுல பாத்தது கிடையாது அடுத்த அழைப்புல நம்ம பேசலாம் தோழி இத பத்தி
பாய்